ஹலோ
ஆ சொல்லுங்க தோழி கேக்குது எனக்
ஆஹ் வணக்கம் தோலரே
வணக்கம்-வணக்கம் தோழி
என்ன இதுல இது பண்ணலனா என்கிட்ட காசு இருந்தா நா எந்த மாதிரிலா வந்து ஒரு பிசினஸ் பண்ணிருப்பே எந்த மாரிலா வந்து ஆஹ் பண்ணலான் ஐடியா இருக்கு அப்டிங்கிற மாரி பண்ணலா பேசலாங்களா
அதாவது உங்ககிட்ட ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் தராங்க தந்தா நீங்க என்ன எதிர்காலத்து எந்த மாதிரி எல்லாம் அந்த கண பணத்த வச்சி திட்டமிடுவீங்க அப்டின்னு இந்த மாரி ஒரு கற்பனை பேச்சி இல்லைங்களா கற்பனை பேச்சுன்னு சொல்லலாம் என்ன இப்படி சொல்லிட்டீங்க அப்டிலா கிடையாதுங்க கண்டிப்பா எப்பயுமே பாசிட்டிவா இருங்க ஆமா இன்னிக்கு இல்ல நாளைக்கு நாளைங்கிர்த்து நிச்சயமா நிச்சயம் இல்லாதால பட் கற்பனை பண்றது அப்டி கிடையாது கண்டிப்பா வருவோ கான்பிடன்டா இருப்போ ஏனுங்க அ ஸோ நம்ம கற்பனை பேச்சா பேச
உம் ஆமாங்க
ஆ கெள சொல்லுங்க நீங்க உங்களோட
எனக்கு நிறய ஐடியா இருக்குங்க ஆஹ் உம் நிறயானா பட்டிகுலரா சொல்லணும் அப்டின்னா ஒரு கல்யாணம் மண்டபவங்க இப்ப எங்க இது சை எல்லாம் பாத்தீங்கனா கல்யாண மண்டம் நல்லா வந்து போகும் ஆனா இதுக்குமே அதுக் மின்னாடி எந்த பிசினஸ் இது பண்ற மாரி இருந்தாலும் நம்மளுடைய பங்கு முக்காவாசி இருக்கணும் வேலயாள்களையும் நம்பி இரு கூடாது அந்த மாரி மேனேஜ் பண்ற மாரி இருக்கணும் ஏன் அப்டினா சோ அவுங்கள நம்பி இருந்தோம் வ இல்ல லாஸ்லந்து அப்றோம் நாம துக்கபறம் வந்து கடங்காளி தான் ஆகணும் அதுக்கு மின்னாடி வந் நாம வந்து எல்லாமே வந்து நம்மனால மேனேஜ் பண்ணணும் ந இல்லானலும் நாம பண்ணிக்கலாம் அப்டிங்கற மாரி ஒரு பண்றதுக்கு மின்னாடி ஒரு தைரியத்தோட எல்லா கட்டட்டும் அப்பதான் அதுல சக்ஸஸ்ஃபுல்ல வருனும்
கண்டிபா
கல்யாண மண்டபம் ஏன் அப்டின்னு நான் சொல்றேன் அப்டின்னா அது ஒரு டைம் நமக்கு கல் கட்டி நம்ம எல்லாமே செட்டப் பண்ணி நம்ம விட்டுட்டோம் அப்டினா நாம நல்ல நாளுல வச்ச நம வந்து வே இருகலாம் த நாள் பொருத்து கல்யாணமா இருக்கட்டும் ஊர்ல அங்க ஒரு காது குத்து இல்ல பூப் நீரட்டு விழா ஏதோ ஒண்ணு கெடாபொங்கல் ஏதோ ஒண்ணு வந்துரு
ஆமா ம்
அதுல நமக்கு ஒரு வருமானம் வந்துட்டே இருக்கும்
கண்டிபா என்னா இந்த மாரியான விசேஷங்கள் எப்டினா வந்துட்டு இருப்பிடச்செய்தி ஆத்து மாரிதான் வந்து நாள் குறிப்பாங்க சட் சாவுங்க கெடசதான் அதுகேதா மாரி தான் வந்து நாள் குறிபாங்க சோ அதனால வந்து எப்மே அது வந்து டிமாண்ட் இருந்துட்டுதா இருக்கு நல்ல ஒரு ஐடியாதா அது ஆக்சுவலா எனக்கு இது இந்த மாரியு ஒரு எண்ணோ எனக்கு இருந்துதுன்னுதா சொ சொல்லுவே என்ன கேட்டா ஆ கொஞ்சோ இப்ப நா கொஞ்சோ வேற மாரி திங்க் ஏன்னா பட்ஜெட் பேஸ்டிங் ப்ப இந்த மினி ஹால் அப்டின்ற மாரி அதாவது கல்யாணத்துக்கு கெடையாது ஆ மினி ஹால் எங்க சைடுலா பாத்தீங்க அப்டின்னா க்கு அதாவது இந்த ம் பர்த்டே செலிப்ரேஷன் அப்றோ இந்த பூப்பு நன்னீராட்டு விழா இந்த மாரியான சின்ன சின்ன பங்கஷன்ஸ்லா வந்து ஒரு எரநூத்தி அம்பது பேரு கூடுற மாரி ஒரு ஏசியாலம் அந்த மாரல்லா இருக்கு க்கு அந்த மாரி கட்லா அப்டின்ற மாதிரி எனக்கு எண்ணோ இருக்கு எப்பவோ இருக்கு ரொம்ப நாளா ஓடிட்டுதா இருக்கு எனக்கு அதுக்கான சந்தர்ப்பங்களும் வாய்ப்புகளு வந்து கெடைக்கல நீங்க சொன்ன மாரி யாருனா வந்து வந்து மேல இருந்து வந்து கொந்துந்தல வரல ஒரு கோடி ரூபா ப்டினாங்கனா அத நம்ப இம்ப்ளிமெண்ட் பண்ணலா இன்னொன்னு என்னனா இப்ப என்ன அப்டினா என்னோட கருத்த சொல்றே ஆச்சுவலா நா வந்து ஆ பைனான்ஷியல் பிளானிங்ல கொஞ்ச எனக்கு கொஞ்ச அம் கொஞ்சம் அதிகப்படியான ஆ புரிதல் இருக்குன்னு நா நெனைக்கிறேன் இப்
உம் உம் உம்
ஆ இந்த வாரன் பஃபெட் ஒண்ணு சொல்லுவாப்டி டு நாட் புட் ஆல் யுவர் ஆ எக்ஸ் இன் ஒன் பாஸ்கெட் அதாவது எல்லா முட்டையு கொண்டு போயிட்டு ஒரே கு கூடைலயே வைக்காத அப்டின்னா அப்டியானா அதே மாரி வந்துட்டு இப்ப ஒரு கோடியும் கொண்டு போய்ட்டு நம்ம கல்யாண மத்த கல்யாண சத்தரத்துல வைக்க முடியாது அத வந்து டைவஸர்சிட் பண்ணனு ஏதாவது து எல்லா செக்டாருக்குமே டைவர்சிங் பண்ணுங்கறது என்னுடைய அம் என்னது திட்ட ஆ எப்டின்னா அவர் சொல்றது கரெக்ட்தா அதன எல்லாத்தையும் கொண்டு போய் ஒரு ஒன்னு இல்ல ஒன்னு நமக்கு கைகொடுக்கணும் இல்லைங்களா அதனால் பண்ணும் அப்டின்னா எனக்கு இந்த சின்ன சின்ன மத்த சின்ன சின்ன ஐடியாகள்லா இருக்கு இந்த கிராமத் துல குறிப்பா வந்து பாத்தீங்க அப்டின்னா இந்த பண்ணைகள் சொல்வாங்க பாத்தீங்களா சிறு பண்ணையிலிர்ந்து மா மா மா பசு மாடு பண்ணைகள் அந் ஆட்டுப் பண்ணைகள் மீன் பண்ணைகள்
உம்
உள்ள எல்லாமே சேந்துருக்கும் காம்போசிட்டா இருக்கும் ஆட்டு பண்ண இருக்கும் மாடு இருக்கும் கோழி இருக்கும் மீன் இருக்கும் இது நாலுமே இருக்கும் கூட வாத்தும் இருக்கும் சோ இதுக்கு ஏத் த்த மாரி மக்காச்சோள பயிர் வந்து விவசாயம்னா விவசாயம் பண்ண மாட்டாங்க அவங்க கால்நடைகளுக்கு தீவனங்களுக்கு ஏத்த விவசா டைம் பண்ணுவாங்க ஒரு அகத்திக்கீர வைக்கறது அப்புறமேட்டு வந்து மக்காச்சோளோ பயிர் செய்றது அந்த அந்த கெணறு வந்து பராமரிப் க்குறது அதும் தோட்டப்பேரு வக்கிறது இப்ப இந்த அந்த பாலு வந்து கொண்டு போய் விக்கிறது அப்புறமேட்டு வந்து அந்த பணிய செய்யறது இது ஒரு செட் அப் ஆ இது ஒரு ஐடியா மினி ஹால் அண்ட் செகண்ட் வந்து இது ஒரு பண்ணைகள் வைக்கிறதுனு வச்சுக்கோயே அடுத்தது என்னென்னா எனக்கு வந்து ஆ இந்த ட்ரேடிங்ல நா கொஞ்சம் இன்வால்வ் ஆவே அந்த ஆ நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சு பிளஸ் வந்து இந்த கிரிப்டோ கரன்சிஸ்ல அந்த பினான்ஸ் மூலமாவு நா வந்து இன்வால்வ் ஆவே அதுலயு வந்து ஒரு குறிப்பிட்ட அமௌன்ட் போடணுன்னு சொல்ட்டு எனக்கு ஒரு ஆச ஆக்சுவலா வந்து நீங்க ஃபண்ட் வந்து ஓரளவுக் கன்சிடெரபுலா இருக்கணு அப்பதா நீங்க வந்து ஒரு நல்ல ஒரு ஆஹ் பிரீ பிரீமியம் உள்ள ஒரு ஆப்ஷன்ஸ்லா எடுக்க முடியு நீங்க போல்டா இருக்க முடியு பேக் சப் போட்ருக்கு விழுந்தா ஃபால் ஆச்சுன்னா சடனா ஃபால் ஆச்சுனா சப்போர்ட் இருக்க மாரி ஒரு பஃபர் இருக்க மாரி ஒரு இருந்துச்சுன்னா அத நீங்க துணிஞ்சு பண்ணலா அதே இன்னொன்னு சொல்லுவாங்க நா வேலை செய்றப்ப ப்போ எப்டி சொல்லுவாங்க தெரியுங்களா ரிச்சர் கெட் ரிச்சர் புவர் கெட் புவர் அப்டிம்பாங்க ஆ பணக்காரன் பணக்காரன் ஆயிட்டே இருக்கா ஏழை ஏழையாயி ஏன் அப்டின்னு வெச்சுக்கோயே அந்த பணக்காரங்கட்ட இருக்க பணம் வந்து அவன மேலும் மேலும் வந்து சம்பாதிச்சு குடுத்துட்டே இருக்கு ங்க அதே நேரத்துல வந்து அந்த ஏழைகிட்ட இருக்க இல்லாத பணம் வந்து டிமாண்ட் அதிகமா கிரியேட் ப கிரியேட் பண்ணி அத வந்து அவன் டெபிட்ல கொண்டு போயிட் இன்னு அவன ஏழையாக் க்கு அவன இதான் அதனுடைய சூட்ச் ட்டுமே அதே மாரி ஓரளவுக்கு பணம் வந்துருச்சுனு வச்சுக்கோயே மல்டிபிள் சேனல் ஓபன் ஆயிடு ஆட்டோமேட்டிக்கா அதுக்கப்பறம் நீங்க ஸ்டாப் பண்ணா கூட ஸ்டாப் பண்ணாது அஹ் அந்த ஒரு பாட்டில் நெக்குற அந்த பாட் க்கு தாண்டிருச்சு அப்டின்னா யுவர்ஸ் அந்த பாட்டிலுக்கு ஒடைச்சி எரியறா பாத்தீங்களா அங்கதா அதுவரைக்கும்தா நம்மளுடைய போராட்டங்கள்லாம் அந்த அந்த த ஒரு டாப் அப்பர் பேண்ட்ல ஒரு இது இருக்கும் ரூப் மாரி ஒரு போட்ருக்கும் அந்த ஒடச்சி எரிஞ்சிட்டு வெளிய வந்துட்டு அப்டின்னா ஓகே அ மினி பம்ப் ஸ் எல்லா பம்பும் வந்து உங்களுக்கு ஓபன் ஆயிடும் ஓபன் ஆயிட்டு உங்களுக்கு வந்து நல்ல வருமானம் கெடைக்கும் அப்டின்ற மாரி என்னட கருத்துங்க
கண்டிப்பா கண்டிப்பாங்க எனக்கு இன்ன இன்ன இருக்குங்க இன்னொன்னு பாத்தீங்க அப்டின்னா நீங்க சொன்ன மாரி வந்து ஆடு மாடு வளர் இப்பலா வந்து ஆல்ரெடி எங்க வீட்டுல கம்மியாாதான் இருக்கு நாங்க வந் து இன்னும் கொஞ்சம் எங்களுக்கெல்லாம் வயசுருக் க்ஸ் சோ அதாவது நாங்க வந் து வில்லேஜ்ல இருந்து நாங்க சிட்டில போய் எல்லாம் வேல செஞ்சுட்டு வந்தவங்க ப்போ எங்களுக்கு இன்னும் ஏஜ் இருக்கு சோ ஒரு கட்டத்துக்கு மேல எங்களுக்குல்லாம் என்ன ஐடியா இருக்குன்னா ஆடு மாடு வளர்ப்புல கண்டிப்பா இருக்கு
ம் ம் ம்
உண்மயாலுமே இது பண்ணுவோம் ஏனா நெலம் வச்சிருக்கோம் இன்னொன்னு இந்த மாரிலாம் இது பண்ணும் போது வந்து நம்ம வந்து முக்காவாசி வந்து வேலயாட்கள் வந்து நம்ம இது பண்ண முடியாது சோ இதெல்லாம் வந்து நம்ம மேனேஜ் பண்ற அளவுக்கு வந்து நம்ம வந்து அ ஃபுல்லா வந்து நம்ம எறங்கி பண்ணும் ஒண்ணும் தெரியாம வே எறங்கி பண்ணோம் அப்டின்னா நாம சபர் ஆயிருவோம் சோ அதனால இதுல பத்தி நல்லா தெரிஞ்சுட்டு அதுல நாம வந்து ஆடு மாட் வந்து ஆடு வளர்த்த வளர்ப்பா கோழி வளர்ப்பா அது முழுசா பண்ணணும் அப்டின்னு ஒரு ஆர்வம் இருக்கு
அப்டில தோழி நா நீங்க கொய் குறிக்கிட்றது மன்னிக்கணும்நா சொல்லி முடிச்சிறேன் இந்த ஒரு வார்த்தை மட்டும் நம்ப எந்த ஒரு தொழிலுமே வந்து தொமுக்கடிய சொல்லிட்டு குதிக்க கூடாது ஆக்சுவலா வந்து அ மல்டிபிள் சேனல் ஓப்பன் பண்ணணும் ஓபன் பண்ணிட்டு அப்போ ஒவ்வொன்னுத்திலேயும் அப்பறம் சின்ன சின்னதா ஆரமிக்கனும் கணும் சும்மா ஒரு டெட் டால் மாரி வந் ஆரம்பிக்கணும் அதாவது இப்ப நீங்க ஆடு வளக்கணும் ஏற்கனவே நாலு மாடு வளர்த்துட்டீங்கன்னா நால அஞ்சாக்கி ஆராக்கி அப்டித்தான் போகணுமேத் தவிர இப்ப நாலு மாடு இருக்குடா ஏர்டா நாப்பது மாடு அப்டின்னா நீங்க சஃபர் ஆயிடுவிங்க அதுக்கேத்த இன்பராஸ்டக்ச சர் இருக்காது நீங்க மாட்டிக்குவீங்க அங்கதான் நம்ம மாட்றாதே அது என்னென்னு தெரியாம நீங்க சொல்றீங்கலாய என்னன்ன தெரியாம போய் நம்போ வந்து விடக்கூடாது நான் ந தெரிஞ்சுலாம் நமப்ப எப்போ தெரிஞ்சுகலாம் அப்டினா நம்போ ஸ்லோவா ஸ்லோவாண்ட்ஸ்டெடி ஹா போனங்க அப்பின அதுவே நமக்கு காத்துக் கொடுக்கோம் ஏன்னா நமக்கு வந்து புரிதல் இருக்குது ஒரு விஷயத்த வந்து கூர்ந்து நோக்குற அறிவுத்திறன் இருக்குது அப்புறமேட்டு வந்துட்டு என்ன பிரச்சன ஏது பிரச்சனன்னு சொல்லிட்டு நம்ம இந்த ரூட்காச் சஸ் பண்ண முடியுது அப்படின்ற பட்சத்துல சிறு சிறுவ ஆரம்பிக்கலாம் அப்படிங்கது தொப்புக்கடிலா குதிக்க கூடாதுுறது என்னா
ஆமா இன்னொன்னு என்ன அப்படின்னா அஹ நம்மளுக்கு வந்து பணத்த வச்சு விட்டு ஆரம்பிக்கறோம் அப்டின்டுல இருக்க கூடாது பக் அதாவது ஒரு பிசினஸ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சைல இன்னொரு ஒரு வருமானம் வந்து வரணும் அப்பத்தான் லாஸ்ளே போனாலும் நம்ம அத மேனேஜ் பண்றளவுக்கு வந்து நம்ம ஸ்ட்ரெஸ் ஆகாம இருக்க அத பத்தி வந்து யோசிக்காம ஹ் வந்து ஆஹ் பத்தி ஒரு வழி இல்லாம இருக்க முடியும் இன்னொன்னு பாத்தீங்கன்னா ஏ கண்டிப்பா இருக்கவே கூடாது இன்னொ ஏன்னா நம்ம கண் கூட நிறைய பேத பாக்குரேம்லா அந்த மாரி வந்து முழுசயதுலேயே இறங்கி அதுல வந்து அவங்க த தெளிச்சுட்டு வெளிய வராங்க அதனால வந்து அந்த மாரி இருக்க கூடாது இன்னொன்னு பாத்தீங்கன்னா எனக்கு வந்து தேங்கா பருப்பு ஒரு இது ஆம்ம எனக்கு நம்ம தோட்டத்துல பாத்தீங்கன்னா தென்னை இருக்கு சோ அதுல வந்து தென்ன வைக்கிறதுதுல வந்து எதுவுமே லாஸ்யே ஆகாது எல்லாமே நம்மளுக்கு பிராபிட்ட இதலாம் மதிப்பு கூட்டுதுல் இன்னொன்னு இப்ப எல்லா இதுலையும் மதிப்பு கூட்டுதல் இருக்கு சோ இன்னொன்னு பாத்தீங்கன்னா அது நம்ம பண்றோம் அப்படின்னு இப்ப நிறயா இருக்கு அப்டிங்கிறப்ப வந்து ஆஹ் நம்ம வந்து தேங்காவுக்கு இல்ல மட்டயா இருக்கும் பட்டயா இருக்கட்டும் இனன்னு வந்து ம் அதுல என்னவா இருந்தாலும் வந்து நம்ம பண்ணலாம் ஆனா இப்ப நம்மளுக்கு வந்து ஆஹ் என்ன சொல்றது அதுலயுமே வந்து நாம வந்து முழுச நம்மளும் முக்கால்வாசி வேலை செய்யணும் அதுல வந்து தேங்காய் பருப்பு பார்த்தீங்கன்னா வந்து நாம நம்மலே எடுச்சு அதொம் நல்ல ப்ராபிடபிள் இல்ல அப்படிங்கறப்போ வாங்கி வச்சு கூட நம்ம வந்து இன்னு எப்ப வெலை ஏறுதோ ஏன்னா வந்துச்சு குட்டி சைல இருக்கிறவங்க வந்து முக்காவாசி பேர் உங்களுக்கு தேவை அதிகம் இப்ப நான் ஆர்கானிக்கா இருக்கிற இப்ப வந்து நிறைய விஷயத்துல வந்து இப்ப எல்லாருமே ஆர்கானிக்கா வந்தவைங்க எல்லாருக்குமே மாறிட்டாங்க எந்த ஒரு கல ப் அப்புறமோ இல்ல எந்த ஒரு இது இல்லாம நம்ம ஆர்கானிக்கா வந்து நம்ம கொடுக்குறப்ப நிறைய பேருக்கு அதுக்கு டிமாண்ட் இருக்கு சோ ஆர்வமா மக் மக்களும் வந்து பச் இப்போ எல்லாருமே வந்து ஆஹா என்ன சொல்றது ஆஹா ஆர்கானிக் கால்ல ஹெல்த ரிலேட்டடா நிறைய பேர் வந்து அதுல வந்து யோச்சு இப்ப எல்லாருமே திருந்தட்டாங்க சோ எல்லாருமே வந்து அதுல தான் ஓடிக்கிட்டு இருக்கறாங்க சோ இதா இருக்கணும் அப்படிங்கற இப்ப வந்து நம்ம அதுல கொஞ்சம் டிமாண்ட் இருக்கு நம்ம அதுக்க ஏத்த மாதிரி வந்து நாமளும் வந்து நம்மளுடைய ஆம் பொருளை வந்து மத்த மதிப்பு கூட்டி நம்ம பண்ணும்போது அதுல டிமாண்ட் இருறப்ப நமக்கு ல கஸ்கல்லா போவோம் சோ அந்த மாதிரி ஒரு ஐடியாவும் இருக்குன்னுவீங்கள சோ இது இதெல்லாமே வந்து வந்து இதெல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கா தான் நெனச்சு
ஐ்யா கண்டிப்பா இருக்கயா நீங்க அது கற்பனை னா வந்து அதீதமான நீ கார கற்பன பண்ணல தரத்துக்கேத்த தகுதிக்ககேத் கனவுகள் ஹ இது கண்டிப்பாமை என்னன்னா நீங்க ஸ்டார் ஹோட்டல கட்டுறன் புர்ஜுபாய் கலிபா ஆது புஸ்டு ஒன்னு கட்டுறனா தான் அது தப்பு
அஹ அஹ ஆமா இது இல்ல திருகு திருகு எல்லாமே வந்து வருங்க அதுக்கு இது பண்ணலாம் செரிங்க தோழறோ நன்றிங்க
நன்றிங்க நன்றி